ஹலோ ஆஹ் கேக்குதுங்க்கா சும்மா தா நீங்க
சும்மா தா இருக்கே
அ சேரிங்க்கா சாப் ஆஹ் இப் ப தா சாப்ட்டோ நீங்க சாப்ட்டீங்களா
சாப்ட்டாச்சுடா
உம் என்ன சாப்ட்டீங்க இங்க மழ இல்ல மோடோ போட்ருந்ச்சு நேத்து தூருச்சு ஆனா மழ வர்ல
ஓகே ஓகே
அங்க மழைங்ளா
இங்க மழ வர மாரியே தான்டா இருக்கு ஃபுல்லா மோடமா இருக்கு நேத்திக்கு அ ஆனா பாக்கறக்கே நல்லாருக்குது
இங்க தா நல்லாருக்கு ஆனா காத்து ஃபுல்லா கோட காத்து ஸ்டாட் ஆயிர்ச்சி இங்கல்ல
என்னமா காத்து தா ஆஹ் இங்க அந்தளவுக் பெருசா காத்து இல்ல மழ வர மாரியா னது இல்ல
சேரிக்கா என் என்ன சா ஆஹ் சாப்ட்டே நீங்க
நா சாப்ட்டாச்சுடா அர் சி பருப்பு தா செஞ்சிருந்தன்னா இன்னைக் காலைல அ இல்ல டா அ காலைல கொஞ்சோ துணியெல்லா தொவைக்கற வேல இருந்துச்சுன் சொல்ட்டு அப்பறோ சாப்பாடு தயிர்ருந்தது போட்டு சாப்ட்டுட்டோ அப்பறோ துணியெல்லா தொவச்சு போட்டுட்டு அப்பறோ ம் கூட ஒர்க் பண்றவங்க ஒருத்தவ்ங்க வீட்டு வலகாப்பு ஃபங்க்ஷனா அதனால அப்பறோ அங்க போயிட் டு வந்து மறுவ்டியு ஈவினிங் மேல ஒரு கண்டலன்ஸ்க் வேற போக மார்ந்தது ஒரு பெரிய காரியோ ஆய் ச்சின்ட்டு அங்க போய்ட்டு வந்து
ஓகே
இப்ப தா சா ஒம்போது மணிக் கு மேல அம்மா மெசேஜ் போடும்போத் தா சமச்சிட்ருக்கறே அதுக்கப்பறோ இப்ப தா சாப்ட் டுட்டு செரி பாப்பாவு செரி படுக்க சொல்லா
அஹ் பாப்ப இன்ன வரைக்கு தூங்க மாட்டாங்களா
இப்பவு பத்து மணி ஆகு பத்து பத்தரை வம்ப தூங்க வைக்கனு அதே மாரி காலைல எழுந்திரி கேதாப்படிதா ஓளவுக்கு எந்திரிச்சுக்கிறா பிரச்சன இல்ல நா கூட ரொம்ப லேட்ட ஆ வூட் பண்ணுவ இப்ப லீவ் வே இருந்ததா ஹ போன வியாழக்கழமையிருந்தே
அஹ் செரி செரி ஓகேங்கா
நீ என்ன சாப்
நாங்க மட்டன் செஞ்சாங்க மட் ட்டன் குழம்பு அப்ரோ ஆட்டுக்கால் குழம்பு
ஆஹ் ஆஹ் சரி சரி ஸ்சரிடா
உம் உங்களுக்கு ஆஹ் அதே சாப்ட்டு சப்பாத்தி போட்டு சாப்ட்டுக்கிட்டோ உம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிருச்சிங்களா உங்களுக்கு
எனக்கு புதன்கிழமைல இருந்துடா நாங்க போகணு ஆஹ் ஆஹ் நாங்க போயிட்டு இருக் கோ கொழந்தைங்க வந்து பத்தாந் தேதியில இருந்துந்தா வருவாங்க
ஓகே ஓகே ஏ அவங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணல எல்லாருக்கு ஸ்டார்ட்
ஆஹ் எல்லாதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதானா அப்ரோ இங்க பழைய ஸ்குல் ஸ்கூல இருந்து இப்ப புது ஸ்கூலுகு ஷிப்ட் ஆகறம்ல அங்க இன்னு ஆஹ் ம் வாஷ்ரூம்ஸ்லா ரெடி ஆகல ஆஹ் டோர்லா வ க்கல மெயின் கேட் வைக்கல சோ அந்த வேலையெல்லா இந்த ரெண்டு மூணு நாலா செஞ்சிருப்பாங்க அனேகமா நாளையிலருந்து கொஞ்சோ கிளீனிங் வொர்க்தா நடக் னு நினைக்கிற
ஆஹ் நீங்க தா பண்ணிக்குவீங்களா போய் ஹெல்ப்பு ஆஹ்
பாப்போ பிளான் பண்றது பிள அ டே ப்ளானர் போட்ற து எதாவ்து சாட் ஈது எழு துனோனா எழுதற்து அந்த மாரி வேலதா பாப்போ அதுக்கு ஆயமாங்கல்லா இருக்காங்கள அவுங்க வந் கு அந்த வ ல்லாம் பாப்பாங்க
ஓகே ஓகே செரி
சேரி என்ன பண்ணிட்டு இருக்றிங்க
சும்மாதா இருக்கோ
ம் காலேஜு முடிச்சாச்சு எப்படி டைம் பாஸ் ஆகுது
டைம் பாஸ் போகவே மாட்டேங்குது காலேஜ்ல இருந்தா டைம் போறதே தெரியாது இங் டைமே போக மாட் டிங்து
டைமே போக மாட் டிங்குதா
கூடவே சும்மா கூப்ட்டு பேசிட்ருப்போ யாருக்கு டைம் போக மாட்டிங்துன் பொலம்பிட்ருப்பாங்க நாங்க ஹாஸ்டலுங்காட்டிக்கு எல்லா லேட்டா தூங்கி எந்துருச்சு எந்த வேலையு இருக்காது ஜாலியா போயட்ருந்தோ ம்
போகுமுல்ல ஏ டைம் போறதில்ல
தெர்ல போவே மாட்டிங்கு காலலயே எல்லா முடிச்சர்றாங்க
ஆ ஹ
இங்க டைமே போ மாட் டி வி ஒண்ணுதா பேசறக்கு ஆள் இல்ல அம்மாங்களு ஸ்கூல் போயறாங்க
ஆமா ம் ம் பாப்பாவு ஸ்கூலுக்கு போயிருவா சின்னவளுமு அ அம்மச்சி ஃப்ரெண்ட்ஸ்கோட பேசறக்கு போயிருவாங்க ம் ம்
அப்ப நா தனியா உக்காந்துட்டு ஃபோன் பாப்ப இல்ல டி வி பாத்துட்டுதா இருப்ப
அதா அதா எப்படியு காலைல அ அம்மாவ தாட்டி விடுற வரைக்கு உனக்கு வேல இருக்கு
ஆ அப்ப கொஞ்ச எந்திரிச்சு ஹெல்ப் பண்ணுவ அதுக்கப்பற சாய்ந்தரந்தா ஆ வேல
வேலையே குளிச்சுட்டு ஃப்ரஷ் ஆயிட்டு உக்காந்துக்க வேண்டிது ம் சேரி சேர் செடியடு இனது ஜாப் கெடைக்கற வரைக்கும்ந்த ரெஸ்ட் அப்புறோ போய்ட்டு ரெஸ்
ம் அப்புறோ எங்கள மாதிரி ஐயோ அந்த அந்த வேல செய்ய நேரோ இல்லை இந்த வேலை செய்ய நேரமில்ல ஓட வேண்டியதுதா
இப்போ டைம்மே போமாட்டேங்குது எல்லாரு ஃபோன் பண்ணி தி எனக்கு டைம் போல டைம் போல அப்டின்னு புலம்பறதா வேல ஃபிரெண்ட்ஸ் எல்லாரு ஃபோன் பண்ணி அங்கேருந்தா ரூம்க்குள்ள வெல்லா ஒன்னா இருக்கு ஏதாவது பேசிட்டு அப்டி இருப்போ எதுவுமே தெரிஞ்சுக்காது இங்க யார்மே இல்லாத புதங்கட்டிக்கி எதுவுமே டைமே போக மாட் எங்க
சும்மா அப்டியே ஸ்டிச்சிங்ல இருக்
ஆ அம்மா சொல்லி் கொடுத்துட்டு இருந்தாங்க கொஞ்சோ இப்பதான் நா ஸ்ட்ரரைட்டாவே கோடு அடிச்சு பழகிட்டு் இருக்கே
ஆ ஆ செரி செரி அ அதா ஃப்ரீ டைம் அந்த சாரீ ஏதாவது இருந்ததுன்னா கட் பண்ணி கட் பண்ணி அப்டியே ஸ்டிச் பண்ணி பழகு
ஆமா அதா சொன்னாங்க கூட இருந்து ஒரு ரெண்டு பிளவுஸ் தைக்கும் போது சொல்லி குடுத்தாங்க இப்படிதா கட் பண்ணணு நல்லா சொல்லிகுடுத் தாங்க
ஆ செரி செரி அப்டியே கத்துக்கோடா நீ அம்மா இருக்காங்கு யூடியூப்ல போட்டினாலே உனக்கு எல்லா இந்தந்தந்த மாரி கட் பண்ணு எப்டி திக்கணு எல்லா டீட்டெலா சொல்லி தருவாங்க
ஆ அதா இங்க தா இங்க தாளவடியில வந்துட்டு ஜூலையிலதா வந் கவர்மெண்ட்லருந்து கொண்டு வராங்களா ஃபிரீ கிளாஸ் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ்ஸு இதுவும் கம்ப்யூட்ரு கிளாஸு கொண்டு வராங்களாமாங்கா அதனால நான் டைலரிங் சேர்ந்துக்க
ஆ சேர்ந்துக்கோ கம்ப்யூட்டர் அப்ப நீ பேசிக்கே கம்ப்யூட்டர் தான்
அ அது அதுனால கம்ப்யூட்டர் வோங்க அதனால டை டைலரிங் சேர்ந்துக்கலாம் இங்கே இங்க ஊர்லே ஆனா சிஸ்டர்ஸ் வந்துட்டு சீக்கிரம் சொல்லி தரது இல்லையா லே ரொம்ப லேட் பிளவுஸ் எல்லாம் கடைசியிலதான் சொல்லி தராங்ளா ஏன்னா சி போயிருவாங்க பாதில விட்டுட்டுன்னு சொல்லி கடைசியில சொல்லி தராங்களா அதனால அம்மா இங்க வேணா அப்படின்றுச்சு
அ து வேண்டாடா நீ இந்த மாறி
அதுதா ஆ சர்டிபிகேட் ஓட தராங்களா அப்புற ஏதோ ஃரீ தயல் மிஷினு தராங்க
ஆ இருக்கலா ஆமா ஆமா அது தச்சு ஆ அந்த முடி அந்த சர்டிபிகேட் அட்டாச் பண்ணம்னா நம்மளுக்கு அது ஃப்ரீயா மிஷினு கிடைக்கு நினைக்கிறே ஆமா
அதனால சரி ஜூலை ஒன்னுல இருந்து ஸ்டார்ட் போலாமானு பாத்துட்டு இருக்க தான் வீட்டு்லயே போர் அடிக்குது சரி அதாச்சு போய் கத்துக்கலா
ஆ அட்லீஸ்ட் நம்ம வெளி தக்குனா பரவால நம்ளுக்கு நம்ம தச்சுிட்டா கூட போதும் அதுக்கே எவ்ளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது
இங்க ஒரு ஃப்ராக் பிளவுஸ் சும்மா சிம்பிள் டிசைன் வச்சாலே ஃபைவ் ஹண்ட்ரட் கேக்குறாங்க
ஃபைவ் ஹண்ட்ரடு இங்க சாதா உ இங்க சிம்பிளா நார்மல் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு நா ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் குடுத்தே
ஆனா எங்க ஹாஸ்டல்ல ஆ சிட்டியிலயே பரவாயில்ல கோயம்பத்தூர்லயே வந்துட் எங்க ஹாஸ்டல் ஆப்போசிட் ரூம் அக்கா சூப்பரா ஸ்டிச் பண்ணுவாங்க அவங்க எல்லா கம்மியா தா வாங்குவாங்க அங்க விடவே இங்க அதிகமா இருக்கு
அதிகமா இருக்குது ம்ம் ஏன்னா அங்கல்லாம் அதிகமா இருக்காங்க டெய்லர்ஸ்ு இங்க அதிகமா இல்லல்ல கம்னு பியூச்சர்ல அப்டி ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணுரூ நீ
ஆ நா வந்து நெட் சென்டர் வச்சுட்டு பேசாம ஆரி வொர்க் கத்துக்கிட்டு அப்படி வச்சுிக்கலா அப்படனு தான் பாத்து உம் ஆரி ஒர்க் நானே எல்லாம் வாங்கி கொஞ்சம கொஞ்சமா பழகிட்டு எ தருங்க போரடிக்கது ஆஸ்டல்லண்டது
ஆ ஆனா என்ன உக்காந்துட்டே போட்டா இடுப்பு லி வரு
ஆஹ் ஆமா பொறுமையா போடணோ ஒரு பிளவுஸ் போடவே ரொம்ப நேர ஆகு
ஆமா அது அதுங்கூட ரிஸ்க்தான் ஆனா இந்த மாரி சும்மா நாள் தச்சு குடுக்றது இந்த பால்ஸ் வச்சு குடுக்க கர்து இதுக்காகா நம்மளுக்கு பெரிய ரிஸ்க் இல்லைல்ல அதனால இது இது பண்ணிக்கலா நீ சொன்ன மாரி பேசாம உங்க வீடு ரோட்டு மேலதா இருக் குது முன்னாடி ஒரு ப்ளம் மாரி கட்டி அ பாதிய ஆ பாதிய பிரவுசிங் சென்டர் மாரி போட்டுட்டு
ம்
அப்பறம் இந்த மாரி கூட ஒரு
அதா இதுவும் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் ஆ நெட் சென்டர்து த்ரீ மந்த்ஸ் கோர்சு அதுவும் த்ரீ மந்த்ஸ் கோர்சு இப்ப ரெண்ட்ல எதுக்கு போலான்னு யோசிச்சுட்டு இருக்கே ரெண்டுமே அர இல்ல ஏதாவது ஒண்ணுக்கு தான போக முடிய அது வந்துட்டு ஈரோட்ல தான் இருக்காங்க்கா அங்கதான் போய் படிக்கணும் த்ரீ மந்த்ஸ் ஸ்டே பண்ணி ஆஹ் நெட்சென்ட்
அதெல்லா நீ ஒண்ணு போ வேண்டா நீ இதை பஃர்ஸ்ட்டு கத்துக்கோ அப்புற பாக்கலாதே
அப்றம் அம்மா சரி எனக்கு எது தோணுதோ அது பண்ணு அப்டின்னாங்க
உம் இது எப்பவுமே உனக்கு இருக்குண்டா இந்த டெய்லரிங் வந்து உனக்கு லைப்லாங் நீ எந்த மூளைக்கு போனினாலும் உனக் ஹெல்ப் பண்ணும் பிரவுசிங் சென்டருங்கிறது அப்படி இல்ல இப்ப இன்கேஸ் நீங்க பியூச்சர்ல ஏதாவது சிட்டி சைடு போறீங்க ஜாப் எதாது கெடச்சி ட்டி சைடு போறனா அங்க போய் என் பண்ணுவ இது கத்து வச்சுட்டு வேஸ் ஞ் ஆனா அந்த டெய்லரிங் வந் து நீ வீட்ல இருந்தா கூட உனக்காது நீ த ச்சுக்கலாம்ல உம்
அதா சரி பஸ் இத போய் கத் கத்துக்கலானு
டெய்லரிங் கத்துக்கோடா அது எப் ப்டி இருந்தாலு ஹெல்ப் பண்ணு இப்ப நான்ல்லா யூட்யூப் பாத்தே அம்மாவாது க்ளாஸ்க்கு போய்ருந்தாங்க நாலா யூட்யூப் பாத்தே தான ரெண்டு பேரு அப்டி ஸ்டிச் பண்ணுவோ குதடா ஆ அதா ரெண்டு பேரு மாத்தி மாத் தே ஸ்டிச் பண்ணுவோ
ஆ அம்மா சொல்லுவாங்க நீங்க ரெண்டு பேரு போட்டி போட்டு ஸ்டிச் பண்ணுவீங்க ப்ளவ்சு அப்டின் சொல்லுவாங்க ஆனா சம்தேம்ஸ் அந்த க்ளஸ் போய் கத் கத்துக்கல நீங்க யூ ட்யீப் பாத்தே கத்துக்கிட்டங்கன் சொல்லுவாங்க ம்
தா அதா அந்த இன் ட்ரெஸ்ட் இருக்கணு அதனால நல்லா இந்த இன்ட்ரெஸ்ட்ட வளத்துட்டு போயி கத்துக்கோ
சி அந் த்ரீ மந்த் பேய் கத்துக்கலா
கத்துக்கோடா கத்துக்கோ கத்துக்கோ ஒன்னு பிச்சன இல்ல தப்பால்லா போகாது அந்த சர்டிபிகேட்ட வச்சு ஒரு நல்ல மிஷ் இன்னொண்ணு வாங்கி ஆ சின்னதா ஒரு மோட்ரு ஒன்ன பிக்ஸ் பண்ணி
ஆ எங்க அம்மா விசாரிச்சாங்க வாங்க மோட்ரு மிஷின் டுவண்டிஃபை கிட்ட சொன் வாங்க இவர் நகர் சைடு ஆஹ் இங்க டைலரிங்க்கு அவங்கல்லா வாங்கிருக்காங்க அவங்க கிட்ட கேட்டாங்க அவ்ளோ வரு சரி வாங்கி போட்டு தைக்கலா அப்டின்னு
உம்
உம் செகண்டுன்னு எடுத்தாலே திருப்பூர் சைடுல்லா ட்வெண்டிஃபைக்கு மேல வருதா ஆஹ் அதனால செரி நகரத்துல கம்மிதா சொன்னாங்க
ஆஹ்ஹா ஆஹ்
முன்னால அம்மா சரி கத்துகோ கத்துக்கப்புற பாத்துட்டு எடுத்து போட்டுக்கலா
பேசாம க அதை கத்துகோடா சீரீயஸா சொல்றே உம் ஒரு நல்ல பீல் சர்சுக்கும் நீ வெளிய எங்கயு போக வேண்டியதுல்ல அஹ் உன்னால இன்னைக்கு முடியுதா ஸ்டிச் பண்ணலா ஒடம்புக்கு முடியலையா தூக்கி வீசு போட்டு மத்த வேலயப் பாக்கலா முக்கியமான வேலை ஆனா இப்போ ஒரு ஜாபுன்னு நீ போய் கமிட் ஆயிட்டினா கண்டிப்பா லீவு லீவ் கேக்குற டைமுக்கு லீவ் கெடைக்காது அப்ப நாங்க படுற அவஸ்த்த த நமக்கு தெரியும்ல உஹ்ம் அதனால பெஸ்ட்டு நீ அத போய் கத்துக்கோ மிஸ் பண்ணிடாத
ஆஹ் சரிங்க ஆஹ் சரி ஓகேங்கா ஆஹ் சரி பாய்